ஹலோ
ம் கேக்குதா
என்னாச்சது கட் ஆயிடுச்சு
ம் ம் கட் ஆயிடுச்சு அது ஏடும் ஆகல
கிட்டத்தட்ட நம்ம முடிக்கறோர வன்ட்டோ
ஆ ஆமா அது ஒரு இதுக்கு வரைக்குந்தா இதே ஆகல
சும்மாவே சும்மா ரிங் போனாவே ஆட் ஆகு ஆட் பண்ணுவாங்க
ஆ அதுவு இதா ஆனா இது எதுமே இது ஆகவே இல்ல
எனக்கெல்லா கேட்டுச்சே நா சப்மிட் பண்ட்டனே
ம் எனக்கானா வர்ல செரி வந்தா சந்தோஷந்தா இப்ப நீயு இப்ப காய்கறிலா வாங்க நீதா டெய்லி வாங்கிற இப்ப ஊர்ல இருந்து கொண்டு போனின்னா அது எப்படி கொஞ்ச நாளைக்கு வெச்சுருப்ப ஃப்ரிட்ஜ் இல்லாம
முரங்க்கா மட்டுந்தா ஃபிரிட்ஜ் இப்பதான வாங்குனோ ஃப்ரிட்ஜ் வாங் கி ஒரு வாரந்தான ஆச்சு ஒரு வாரத்துல ஊருக்கு வன்ட்டோ முரங்க்கா ம ட்டுந்தா கொண்டு போவே அது ஒரு நா ரெண்டு நாளக்கி ஒரு நாள் கொழம்பு வெச்சா மறுடி ஒரு நாள் விட்டு நா கொழம்பு வெச்சுருவே வாடிப்போயிரு முரங்க்கா
ஆமாமாமாமா
பெருசா அப்ற ஊர்ல இருந்து காய் கொண்டு வர மாட்ட
ஆ
சொரக்கா கொண்டு போனா வேணா இருக்கு
ஆ அது இருக்கு முத்தி போற வரைக்கு நம்ம யூஸ்
கத்திரிக்காலா வாடி போயிரு கத்திரிக்கா வெண்டைக்காலா வாடி போயிரு முரங்க்காயே வாடி போயிடுது பாக்க கெட்டியா இருக்க மார்ருக்கு
ஆ வா ஆமா வாடி போயிரு அதெத நெறைய பேர் முரங்க்கா பொடி மாரி பண்ணிட்டு அத கொழம்புக்குள்ள போட்டு க்றாங்க பாத்திருக்கியா
கேள்விப்பட்ருக்கியா
இப்ப நெறையா வந்துருச்சு எல்லாத்துக்கு ரெடிமேடா அந்த பொடி இந்த தொக்கு அந்த தொக்கு நாங்களு இப்ப சுற்றுலா போன ப்போ பிராண் தொக்கு வாங்கிட் வந்தோ
பார்ரா அ
வெல ஏற்றத்தால முன்னூத்தி அருவதுருவாயோ என்னமோ
பார்ரா எவ் எவ்ளோ அரக் கே ஜி கணக்கா இல்ல நூறு கிராம் அந்த மாதிரியா எறநூறு கிராம் அந்த மாரியா
அது ஆமா எறநூறு கிராம இருக்குன் நெனைக்கறே ஐநூறு கிராமா ஐநூறு கிராம இருக்கது எறநூறு கிராமு சிக்கன் நூருவாயூமு அதும் இருந்துச்சு
அ
எல்லா பீஸ் நெறைய கெடக்குது ப்ரானு
ஓ டேஸ்ட் இருக்கா
ஆ நல்லா இருக்கு
ஓ ஓகே
அதுலே காலிஃப்ளவர் வெச்சிருந்தானுங்க இது வெச்சிருந்தானுக ஆ பாவக்கா வெச்சிருந்தானுங்க அதல்லா வெல கம்மி இரநூத்தி அம்பது ருவா அந்த மாரி ப்ரான்தா வெல அதிகோ பிரானு சிக்கன்தா வெல அதிகோ
ஆமா அப்பற நான்வெஜ்ஜு அத நம்ம ரொம்ப நாளைக்கு வெச்சிருக்கோ அப்டின்னா அதுக்கு ஏத்த மாரி இன்கிரீடியன்ஸ் போட்டா தான நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாம வெச்சுருக்க முடியு
ஆமா இப்ப நெறைய வந்துர்ச்சு இப்ப பிரான் தொக்கு சிக்கன் அ நம்ம வலைத்தளத்துல போனீன்னா நெறைய பேர் செய்றாங்க நெறையா விக்கறாங்க
ஆமாம்மாம்மாம்மா எதாவ்து புதுசு புதுசா கண்டுபிடிச்சாதா அப்பறோ வந்து ஆ வாங்கறவீங்களுக் கு அது வித்தியாசமா இருக்கன்னே சாப்பட ஆ
உள்ளதா சாப்பட முடியாது எதோ அவ்சார்த்திக்கு எதா கொழம்பு வெக்லினா அது புள்ளக்கி வெச்சதாகுன் நம்ப என்னவேனாலு புள்ளையல்லா அந்த காரஞ் சாப்ட மாட்டா காரோ ஓரளவுக்கு
இப்ப நீ சாப்பாடு எந்த மாரி குடுத்தூடுவ நீயி இப்பல்லா புலாவ் நீஸ்ஸு குடுத்துடுவன் சொன்ன
ஆமா புலாவு நம்ம பால்வாடில வராங்கள அதே ரெசிபி தா லெமன் ரைஸு எதுமே சாப்பட்றதுல்ல அவ லெமன் ரைஸ் மட்டுதா சாப்
அ
லெமன் ரைஸு புலி குடுத்தூட்டதுல்ல அனா அது ஒரு நாள் பண்லான்ருக்க
ஆ பருப்பு சாப்பாடு தக்காளி சாப்பாடு
ஆ பருப்பு சாப்பாடு தக்காளி சாப்பாடு புலாவு
அ
அஞ்சு நாள் முடிஞ்சுது கொத்தமல்லி சாப்பாடு
ஓகே கொத்தமல்லி சாப்பாட்டுக் த பத் தேங்காபாலுத்துவ அ
ஆமா தேங்காபால் ஊத்துவ
தேங்காப்பால் இப்ப அந்த அளவுக்கு நீங்க தேங்கா கொண்ட்டு போயிடுவீங்கள போறப்போ
வா பத்தலன்னா வாங்கிவோ போறது கொஞ்ச நாளைக்கு தா இருக்கு அப்பறோ இப்ப வாங்கிதா
இப்ப அங்க ஒரு காய் எவ்வளோ
நாப்பதுருவா
நறையா இப்ப நம்பகிட்ட வாங்கனா மட்டு பத்து ருவா பதினஞ்சு ருவா
ஆமா நம்பி நம்ப மாவட்டத்தோட டவுனு சந்தைக்கே போனாலு முப் ரூபாய் விக்கறாங்க
ஆ கரெக்ட்டு கரெக்ட்டு
வெளியூர்ல நாப்பது ரூபான்றது நம்போ கம்மினுதா நெனைக்கோனு
அது இல்ல நாம அது எதிர்பார்க்கம் முடியாது
அப்பற நம்ம ஊர்ல தேங்காயாபாரம் பண்றாருங்கள எனக்கூட ஃப்ரெண்டு
ஆமா
அந்த புள்ள உங்களுக்கு தெரியும்முல்ல ஒரு புள்ளைக்கி கல்யாண ஆயிருச்சு இன்னொரு புள்ள வேலைக்கு போயிட்டு இருக்கு ஈரோடு அ ஆ அவங்க அப்பா கூட டெய்லியுமே நூறு தேங்க மட்ட வாங்கி மட்ட வாங்கி ஈரோடு கொண்டுவாராரு பத்து ரூவாய்க்கி வாங்கி அங்க கொண்டே முப்ப ரூவாக்கி விப்பாரு டெய்லி ஆ டெய் லி நாலு மணிக்கி எந்திரிச்சு வ கொண்டு போவ டெய்லி நூறு நூத்தம்ரூவா கொண்டு போவாரு அப்ப ஒரு நாளைக்கு கணக்கு போட்டு பாருங்க நூத்தம்பது இன்டு முப்பது
ம் ஊருனாவே வந்து மூவாயிரம் ம் ம் ம் செரி அப்பற எப்டி இருந்தாலு இது பண்றதானே
ஆமா இருந்த கஷ்டப்பட்டாங்கப் பாவோ அதெல்லா ஓ ரொம்ப ஒரு குடிச வீட்ல இருந்து இவ்ளோ தூரோ காடெல்லா எதுமே இல்லாம ரெண்டு புள்ளைங்கள படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி
ஆ அது முடியாது
அந்த புள்ளைக்கி கல்யாண ரெடி ஆற மாரி இருக்குன்ன சொன்னா என்னச்சுன்னு தெர்ல நாங்க டைம் பொங்கலப்ப ரெண்டு வேறு ஒண்ணா கோயிலுக் போனோ அப்ப பாத்தது
ஆ ஹ ஓகே ஓகே ஓகே
எங்கேயோ ரெண்டு பக்கோ நல்லா இருந்ததுன்னா ஆமா ஆமா அவளு ரெண்டாயிரம் பொறந்து வர்ஷோ
ஆ ஓ ஓகே ஓகே ஓகே
நானு இது பா தம்பி இது பண்ணியிருக்கு செரி நெக்ஸ்ட்டு இதுக்கு நாங்க அப்பற இந்த வார ஊருக் போலையா செரி வேல இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு
போய் பொண்ணோடு பாத்துட்டு வந்தீங்களா
பொண்ணூடு வந்து அத கேக்ல ஆனா மாவ இங்க வந்து எங்க காட்டோ காட்டுக்கு நாங்க கல்யாணத்துக்கு போயிட்டு அங்க அப்ப வந்து மாப் பிள வீட்டுக்கு மா பொண்ணு வீடு வந்து மாப்பிள வீட்டு காடு தோட்டோ அதெல்லா பாக்குறதுக்கு வந்துருந்தாங்க
ஓ செரி செரி அப்ப போனீங்ளா
ஆ அப்ப போனோ அதுக்கு அப்பற இந்த வார போல அப்பற எங்க வீட்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு டிராக்டரோட பேட்ரிய யாரோ கழட்டிட்டு போயிட்டானுங்க ஆமா ஊருக்குள்ள ஹைலைட் ஆன பேச்சே ஆ
இது எப்ப நடந்தது எங்க அப்பால்லா ஒன்னு சொல்லக்
அதுவா உங்க அப்பாக்கே தெரியுமான்னு தெரிய இல்லையே ஊருக்கே தெரியுமே ஆ பேட்ரி வந்து என்ன பண்ட் ஆக்சுவலி வந்து எப் ப நாங்க வந்து ஒரு இருவது நாள் எப்போம் போல அந்த கோயில்க் மின்னாடியே தா நிறுத்தியிருக்கோ ஆ ஒண்ணு வண்ணியிருக்கலா ஊர்ல கொண்டே நிறுத்திருக்லா இல்ல இங்க செட்டுக்குள்ளயாவது நிறுத்திருக்லா எப்டி அப்டின்னு தெரியாது ஏனா வாங்கினதுல இருந்து வெளியேதா நிக்குது ஆனா அதுக்கு அப்பறந்தா பேட்ரி மட்டு கழட்டிட்டு போய்க்கிறே இவர் நேத்து போய் எடுக்கலான்ட்டு போயிருக்கறாரு கடஸ் சில பாத்தா பேட்ரி காணா அப்பற
எவ்ளோ வரு பேட்ரி பத்தாயிரருவ பன்னெண்டாயிரருவா வருங்களா
ஆ பழைய பேட்டரி குடுத்துட்டு கடசி இந்த பேட்டரி வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது பழசு குடுத்துட்டு ப்ப போய் புதுசுவாங்குனாங்க அப்ப வந்து எவ்ளோ சொன்னாங்க கா ஆ ஆறாயிரத்தி தீங்கு என்னமோ சொன்னாங்க இப்ப செரின்னு சொல்லிட்டு இப்ப புதுசுக்கு அவர்ட்ட கேட்டதுக்கு நீங்க பழச குடுங்க பழசு இருந்தா தாங்க குடுக் குர்து இப்டி கம்ப்ளைன் பண்ணீங்கன்தா அவிய்ங்க வந்து எட்டாயிரத்து ஐநூறு சொல்லிருக்குறாங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் நேற்று எல்லா போயி கம்ப்ளைண்ட் குடுத்
சி சி டிவில இது இல்லயா
சி சி டிவி தா இங்கேயே தான இருக்கு பக்கத்திலயே இருக்கே அதுல்ல என்ன பாக்கறதுக்கு தா நேத்து போனாங்க நேத்து நம்ம ஊர்லே ல்லா
எங்க கவர்மெண்ட் சா ர்பா மாட்டி இருக்குதா இல்ல நம்ம ஊர்ல நெறைய ஆளுங்க
போலீஸ் ஸ்டேஷன்ல தா
ஏவத்த மாட்டி இருக்குது
இப்ப எங்க வீடு இருக்குல்ல அந் ஆ அந்த நேரே தா
கோவிலக்கார்ரு அவரு வீட்டுக்கு காப்போ அந்த இத்தியா
ஆ ஆ ஆ அதுக்கு ஆப்போசிட் நா ஒரு ஆத்த எறந்துட்டாங்கனு சொல்லி உன்ட பேனர் எடுத் எடுத்து அனுப்புச்சுவிட்டங்கள அந்த போஸ்ட்லயே தா அந்த அது சாயிச்சு வச்சிருந்ததே அந்த கேமரா போஸ் மேல ஆமா ஆமா ஆமா ஆமா அந்த நேரு தா இத தெரியு நேத்து போனாங்க நேத்து வந்து சடோன்னால போ முல்ல இன்னைக்கி போனாங்க எதோ
அவ ஏதாவது மொகமூடி போட்டுதா கழட்டியிருப்பே அது தி சி சி டிவி இருக்கிற தெரியாமயே ழிழ்ற்றே
அது இல்ல ஆனா வந்து நெறைய வந்து இந்த மாதிரி அப்பறோ தா சொல்றாங்க ரெண்டு மூணு பக்கோ வந்து திருடிட்டு போயிட்டானுங்களாமா
மொதல்ல ஆட்டு திருடானுங்க
ஆ இப்ப வந்து இப்ப பேட்டரி திருட்டு வைக்கிறது இருக்கு
இதுல என்ன கெடைக்குதுன்னு ஒரு அய் யாயிர ரூவாய்கு இவ்ளோ ரிஸ்க் எடுக்குறானுக
ஆ பாரே
ஒரு அம்பதாயிரோ நா கூட ரிஸ்க் எடுக்கலா ஒரு ஐயாயிர ரூவா கூலி வேலைக்கு அஞ்சு நாளு ஓனராவே சம்பாச்சிர்லா
இவ்ளதா ஒடிச்சினாலு கொண்டு போய் குடுத்தினா அவ ரெண்டாயிரத்து ரெண்டாயத்தி ஐநூறு முவாயிரத்துக்கு வச்சு
எவனோ சரக்கு எவனோ சரக்கு பார்டி தா போல புள் போதைல இன்னொரு ப கட்டு போட் ட்டே ஆகணு வந்து கழட்டு அது எடுத் சாணோ குடுதா கழட்டோணுமே
அது எனக்கு வச்சுதா இல்ல இது வண்ணாவே வந்துருன்னு சொன்னாங்க மொத்தத்துல எப்டி எடுத்துட்டானுங்க எடுத்துட்டு எடுத்
இனிமேல் டிராக்டருக்கு பாதுகாப்பு வேணு போல பேட்டரிய கழட்டுடோ போச்சு போலிச்சாவி போட்டு டிராக்ட்ரு ஓட்டிட்டு போய் தான என்ன பண்றது
ம் ம் க்கு இவ்வளோ பெரிய செலவு பண்ணி செட்டு போட்டுருக்குது ஆனா செட்டில நிறுத்தாம வெளில நிறுத்து நம்ம தப் அப்டிதா அவனிடந்த பேசிக்கிட்டு கெடந்தா உள்ள எடுத்துன்னு திந்தா அழகா வந்துருந்துனுக்குமா இப்டி வெளியூர்ல இருக்குறது ரயில்லதா படுத்திருந்தாங்க நாய்க்கு தெரில மொத்தத்துல செரி கா உள்ள கட்டி இருக்கு அது தெரில எப்டியோ வந்து அ திருடிட்டு போனுனு இருந்துது திருடிட்டு போயிட்டானுங்க போல செரி இதுக்கு அப்பறமாவது எல்லா சூதானமா இருந்துப்பாங்கல்ல
ம் செய்யோ அப்பா ஓரே கூத்தா இருக்குது
இது வண்ணிக்க வேண்டியதா
இது எப்ப சம்பவோ நடந்துச்சு
ம் இது நேத்துதா நடந்துச்சு அப்றோ இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க ஸோ வர சொல்லியிருக்காங்க செரி போகட்டு போ போய் பாத்துட்டு வரேன்ட்டு தா போனாங்க அப்பறோ இருந்தாலு என்னமோ ஆ இன்ஸ்பெக்ட் எல்லா சரி ஏதோ கொஞ்சோ பிஸியா இருக்காங்க அப்டின் சொல்லாங்கட்டி சர் நாளைக்கு போலான்ட்டு வந்துட்டாங்க இங்க நாளைக்கு போவாங்க செரி நாளைக்கு எங்கல கொணாந்து வுட்டுட்டு
அவங் கண்டுபுடி பேட்ரி காசோட இது
தெரியல ஆனா இதுக்கு மின் இப்ப நேத்து வந்து ஒரு ஏழு எட்டு பேர் போனாங்களாமா எல்லாரு கம்ப்ளைண்ட் குடுக்க கே எல்லா கொண்டு போய் முடுச்ட்டு ம் ஆமா அப்புறதா தெரியும் பக்கத்துர்லயும் போயிருக்குதாமா ஆ அப்றோ இன்னு ரெண்டு பக்கமு அப்டிதா தேடிருக்காங்ளா விஜேஸ் இப்பி வண்டியோட பேட்ரியு திருடிட் போயிருக்கிறாங்ளாமா
ஆ அதெல்லா கொஞ்சோ காஸ்ட்லியா வருன்னு நெனைக்குறே
ம் ஆமா அதென்னமோ பேட்ரியா பாத்து தெரியா அதுதா தெரில
அவனுக்கு அது என்ன லாபோ இருக்குன் தெரியிறக்காக இவ்ளோ ரிஸ்
ம் ஆயிர ரெண்டாயிரத்துக்கு சேரிடா செரி பாக்கலா அது அதுல இது வந்தோனே ம் செரி பாய்